எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு
ஆ நல்லா இருக் க்குங்க உங்க ட்ரிப் எப்படி போச்சு உங்க ட்ரிப் எப்டி எப்படி போச்சு
நல்லா போச்சு
ம் உங்க ஃபர்ஸ்ட் துது இப்டி சிட்டிஸ்
ம் பெங்களூர் தா ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு
ஃபஸ்ட் ட்ரிப் பெங்லூர்
ஆமா பேங்ளூர்ல ஹெப்பால்
ஹெப்பால் ஹெப்பால் ஆ நல்ல ஹ நல்ல பிளேஸ் தா ஹெப்பால்
அங்கதா இருந்தோ
பிஜியா
பிஜி இல்ல அண்ணா அண்ணா படிக்கிறா சொன்னேன்ல அண்ணா வந்து கசின் ஆக்சுவலி
ஓகே
ஆ சித்தியா இல்ல அத்தை அத்த பைய
ஓகே அ அத்தபைய
கூட இருந்த ம்
ஆ எப்டி எப்டி இருந்தது ஃபஸ்ட் ட்ரிப் எதுல வந்தீங்க ஃபஸ்ட் ட்ரிப் பஸ்ஸா ட்ரெயினா
பஸ்சு இல்ல ட்ரெயின் கார் கார் இங்க இருந்து கார் சென்னையில இருந்து பேங்களூருக்கு கார்
ஓ சென்னை டு பெங்ளூர் கார்
கேட்ஸ் வச்சிருக்காங்க எங்க அத்த ஒரு ஃபிப்டீன் கேட்ஸ் கிட் விட்டு வச்சிருப்பாங்க
ஃபிப்டீன் கேட்ஸ்
அத வந்து இங்கந்து இங்கந்து அங்க எடுத்துட்டு போறதுக்கு கார் தா அதனால கார்ல போயிட்டோம் எல்லாரும்
ஓகே ஃபிப்டீன் கேட்ஸ் ஒரே கார்ல ஃபிப்டீன் கேட்ஸ்
ஃபிப்டீன் கே கேட்ஸ்சு நானு எங்க அத்தை அப்மா டிரைவர்
ஓகே த்ரீ மெம்பர்ஸ்
ம்
எப்டி இருந்தது ஜெர்னி மிடில்ல
கேட்ஸ்ச மெயின்டென் பண்ணவே மு டியாது
ஓகே எத்தின மணி நேர ஜானி
ஜானி யா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன் அது தெர்ல நா தூங்கிட்டே போவேன் எனக்கு தெர்ல
ஓகே
நேரம்தா இருக்கும் ஏன்னா நடுவில் நிந்து சாப்புடுவோம்
ம்
அதனால தெர்ல
ஓகே ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ்
கேட் வேற இருக்கு அதையும் மெயின் டெட் பண்ணோம் ரொம்ப பெரிய வேல அது எங்க அத்தை இப்ப வந்து டோண்டி ஒன்னனுக்கு மேல இருக்குன்னு நெனைக்கிறேன்
ம் டோண்டிஒன் இன்கிரீஸ்டு
ஆ ஆமா ஆமா இப்ப வந்து டோண்டி ஒன்னுக்கு மேல இருக்கு ஏன்னா ம் அவங்க என்ஸ் செ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ஸ்ச
ஓகே
அதனால குட்டி குட்டியா இருக்குற கேட்ஸ்ச சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கும் பிராப்பிட்டு்
ம் ஆ நல்லா இரு கேட்ஸ் உங்களுக்கு புடிச்சதா கேட்ஸோட ஜெர்னி
ஆ எனக்கு புடிக்கல ஏன்னா எனக்கு வந்து பெட் அலர்ஜி
ஓகே
நா போயிருந்த ஒரு மந்த் மந்த்லே ஒன் மந்த்லே வந்து எனக்கு கை கால் ஃபுல்லா வந்து புண்ணு வந்துருச்சு
ஓ
அதுகப்றோ காது எல்லா புண்ணு வந்துருச்சு ஒரு மாரி ஏதோ ஒன் ஆயிருக் ட்ச்
உம் நீங்க என்னன்ன ஜாப் பண்ணிருக் ங்கள ஹெர்பால ஹெபா பால்ல ஜாப் பண்ணிருக்கீங்ளா
ஆ நா இல்ல சும்மா வெட்டியா இருந்தே ரெண்டு வருஷோ வீட்ல
ஓ ஓ சும்மா வந்தீங்க பெங்களூரு விசிடிங்
உம் விசிடிங் ஆமா ஒரு வருஷோ பெங்ளூர்ல இருந்தே ஒரு வருஷோ துபாய்கு போனே இப்ப ரெண்டு வருஷோ முடிஞ்சு எ வீட்டுக்கு வந்துருக்கே வெற்றிகரமா என் வீட்டுக்கு வந்து
சென்னை தானா உங்க வீடு
சென்னை தா வீடு ஆமா
சென்னைல எந்த ஏரியா
சென்னையில வேசர் பாடி தெரியுமா
வேசரபாடி
பெரம்பூர்
பெரம்பூர் தெரில்ல தெரியு எனகு கிரகம்பாக்கம் ஐடியா இருக்கு அவுங்களுகு க்கு
உம் ம் இல்லயே வேற ஏதாச்சு சொல்லுங்க அவ்ளோ தூரல்லா இல்லங்க அது க்கலா முன்னாடிதா
ஓ நா இந்த ஏரியா வந்து கிரிகபாக்கம்
நீங்க திண்டுக்கல்ல இருந்தீங்ளா
ஆ கிரகம் பாக்கம் அன்டர் தி திண்டுகலாண்ட கிரகம் எங்க அத்த வீடு அங்கதா இருக்கு கு
செரி-செரி அப்ப நீங்க ஃபுல் தமிழ் தா
ஃபுல் தமிழ் இல்ல
ஆ மதர் டாங் தெலுங்குவா
டங் தமிழ்
ஆ ஆ
ஆ ஆனா நா செட்டில் இங்க எங்க ஸ்டாட்டிங்ல இருந்து ஆந்ராலதா இருந்தே திருப்பதி ஐடியா இருக்கா
ஆ இருக்கு தெரியு
திருப்பதி கிட்ட தா
ஓகே-ஓகே
உம் தமிழ் தெலுகு
புரியல உங்க அம்மா சொல்லி தமிழ் தெலுகு
கனடா பார்டர்
கனடா ஓகே ஓகே எல்லாத்துக்கு பார்டர்ல இருக்கீங்க
அப்ப த்ரீ லாங்குவேஜ் கவர் பண்ணிடலா ம் நீங்க
புரியல நாங்கள் மீன்ஸ் நான் ஃபுல் தமிழ் தா ஆ உங்க அம்மா சொல்லையா இல்ல எப்டி பேசு நோனு சொல்லிட்டேன்னு கேட்ட
ஏம்மா சொன்னாங்க ஆனா நானு ஒரு எக்ஸைட்மெண்டட்ல உங்கள கேட்டுட்டே இவ்ளோ ஃப்ளுயண்ட் அ யாரு பேசல அவங்க ஸ்லாங்க் எல்லா எப்டி இருந்து இருக்கு தெரியுமா
ம் எப்டி இருக்கு தெரியாது
என்ன பண் றீங்க
எப்டி இருக்
எப்டி இருக்கீங்க ஆமா எப்டி இருக்கீங்க என்னப் பண்றீங்க இனிக்கு பொய்து பூக்கள் பேசலாமா
பொழுதுபோக்குலா
சொல்கிறாங்க எனக்கு புரியல
பொழுதுபோக்குக்கு பேசலாமானு கேக்குறே பொழுதுபோக்கு ல்லா என் எனக்கு புரிவிலே இன்னைக்கு ஃபுல்லா நடக்கறது பேசலாமானு கேப்
ஆமா ஆமா
ஓகே ஓகே
உங்கள கேட்டு இருக்காங்க
என்ன கே கே கேட்டதில்ல நானே கேட்டுருவே என்ன என்ன பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்டின்ட்டு
ஆ
இதுல வந்து நம்ம வந்து ஈக்குவலா பேசுணு
ஆமா ஈக்குவலா பேசுனாதா
ஆ அதலா அவங்க பேசவே விட மாட்டே நானே பேசு நிர்
அதா ஈக்குவல தா பேசிட்டு இருக்கீங்க இப்ப நீங்கோ இல்லை இக்குவல இல்ல என்ன என்ன தாண்டியே பேசுறீங்க
தெர்ல என் வேற என்ன கேக்குறது
ம் என்ன கேக்குது ட்ரிப்பு போனீங்க ட்ரிப்பு பத்தி சொல்லணனுங்க ட்ரிப்பு சொன்னீங்க ட்ரிப்பு ரொம்ப கேவலமா போச்சு சொன்னீங்க
ஆமா ஆக்சுவலி பெங்களூர் போனதுக்கு அட்வான்டேஜ் இதுனு நெறைய இடம் சுத்தி பாத்தேன் நா
நீ என்ன இடம்
வயநாடு திருச்சி போனேன் மதுரை போனேன் குற்றாலம் போனேன்
இதெல்லாம் பெங்களளூர் இல்லாவே
இல்ல பெங்களூர் இல்லா அது தாண்டிதா
ஓ தாண்டிதா பெங்களூர்ல என்ன சுத்து நீங்க எல்லா நீங்க சென்னை பத்தி
பெங்களூர்ல வந்து டிமார்ட்டு
ஏ டிமார்ட் சுத்துதுக்கது சென் ம்
மால்ல ஏதோ இருக்கு போரு மாலா
போரோ மாலு பீனிக்ஸ்
ஆ அது மால் நெறைய போயிருக்கன் அதுக்கப் பறமா எங்கயோ போயிருக்கேன் மாலுக்கு நெறைய போவோம் அதுக்கப்பறமா சாப்பிட போவோம் இது சாப்பிட போவோம் என்ன சேமியாவும்
உங்களுக்கு ஃபுட்டு புடிச்சிருக்கா ஃபுட்டு புடிச்சிருக்க
ஆ ஆ புடிச்சிருக்கு
பெங்களூரு காருமே இருக்
மேக்சிமம் நாங்க வீட்ல தா சாப்பிடுவோம் இது இந்த சேம் ம்மியாவும் பீஃப் மட்டும் வெளில சாப்பிடுவோம் நா போய் அதுதா வெளில சாப்பிட்டேன் ஒரு வாட்டி பிரைட் ரைஸ் வாங்குனோம் பாருங்க கன்றாவியா இருந்துச்சு அது அது நல்லாவே இல்ல
ஸ்வீட்டா இருந்துக்குமே
ஸ்வீட்டா இருந்தாலு பரவாயில்ல ஏதோ போட்டு கொழப்பி நல்லாவே இல்ல அது
ஆ ஆடர் வச்சிங்க
ஆ ஆடர் தா எந்த ஹோட்டல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்க பெங்களூர் வந்தோ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி
உம்
ட்ரெஸ்ஸு வாங்கலான் சொல்ட்டு வந்தோ
உம்
போயிட்டு ஒரு ஹோட்டல் போலானு சொல்லிட்டு போனா ரொம்ப பெரிய ஹோட்டல் தா அங்க பத்தி உள்ள ஃபுல்லா பூன
பூன ஹோட்டல்ல பூன ஆ
அங்க பாத்தா ஹோட்டல்ல பூன ரோட் சைட் பூன
உங்களுக்கு பூனைங்கனா ரொம்ப புடிக்குமேனுதா உங்க லைஃப்லயே பூனைங்கதா நெறய
தெர்ல எங்கிருந்தோ வந்துருது
நீங்க சொல்லல பாதி பாதி ஸ்டோரியில பூனதா இருக்கு உம் பூன லவ்வறா என்னமோ நீங்க கேட் லவ்வரு
நா இல்லங்க கேட் லவ்வர்லா இல்ல
ஆ எந்த அணிமல் புடிக்கு
எந்த அனிமல் புடிக்குமா எந்த அனிமலு புடிக்காது கேட் தா புடிக்கு
லாஸ்டுக்கு பாரு நீ ஆ
டெந்தா புடிக்கு ஆனா எனக்கு பெட்டு அலர்ஜி வந்துரு
ஓ பெட்டலர்ஜி லைக்கு இது நார்மல பாடியில இருந்து வந்துடுமா உம் ஓகே
இப்ப அதெல்லா ஒன்னு வரதில்ல
உம்
ட்டிக்கு செல்லோ பையா ஆ இப்ப வந்து அதெல்லா வரதுல்ல
ஆ உங்க அம்மா கூட பேசுறாங்க இது உங்க அம்மா கூட பேசுவாங்க
யாரு
உங்கம்மா
எங்க அம்மா இல்ல எங்க அண்ணா
உங்க அம்மா
அப்போல்லா பேசலாமா பேச கூடாதுல
ஏ பேச கூடாது அ
பேசலாமா
உங்ளது உங்க அம்மா கூட நீங்க பேச கூடாது
நா பேசுவே எங்க அம்மா கூட இதுல இந்த ஆப்ல வந்து ரெக் ரெக்கார்டிங்ல அது பேசலாமான்னு தெர்லையே
ஏ பேச கூடாது இது இது அ லாக்கு ஒண்ணு இல்ல நான் சொல்லதுக்கு கேளுங்க இன்னு டைம் இருக்குலா
ஒன் மினிட் இருக்கு
செவன் மினிட் தா எயிட் மினிட்ஸ் ஆ இருக்கு இன்னு டூ மினிட்ஸ் இருக்கு
இல்ல நைன் மினிட்ஸ் ஆயிடுச்சு
நய்னா எனக்குங்ககே சாப் ஓகே நைன் மினிட்ஸ் ஆயிச்சு எங்க அம்மா கூடு நா இதெல்லா பேசுவா
எதுல இதுல பேசுவீங்களா உங்க அம்மா கூட
ஆமா டாபிக் ஒன்னு ஒன் கா
நானு எங்க வீட்டுல இப்பதா எங்க அண் அண்ண கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின
இதுலியா
ஆ இதுலதா இதுலதா
ஆ பேசலா ஒன்னே ஆவாது ஓ ரிலேட்டட் டாபிக்கா நல்லா பேசினா ஓகே தா ஒன்டா ஒனுமே ஆவாது ஆ நம ஓகே கால் பண்றீங்க
புரியல
இப்ப கால் பண்றீங்க ஓகே அனிங்களா ஆனா ரிலேட்டடா நம்மளுக்கு தெரிஞ்சுவங்கவே இப்ப ஃப்ரீயா இப்டி பேசுனீங்களா இப்டி பேசிட்டு இருந்தா பேசிர்லா யாரேனா சைலண்ட்டா பேசுறாங்க வரப் ஓப்பன் ய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ஸு அப்போ
கொஞ்ச பேர்லா வந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நம்ம என்ன பேசலா அப்டின்னு சொல்லில்லா கேப்பாங்க
ஆ ஆமா
சயிச்சு வக்கிறே
ஆ ஓகேங்க ஆ ஆ